ஆ வணக்கம்மா நா பேசறது கேக்குதுங்ளா
ஆ கேக்குதுங்கா
உம் ஆ நல்லா கேக்குதுமா சாப்டாச்சா
ஆ சாப்டே நீங்க சாப்டீங்ளா
ஆயிடுச்சும்மா ஒரளவுக்கு ஒர்க்கெல்லா முடிச்சாச்சு
ஓகே ஓகே
உம் அப்ற இப்பல்லா வந்து நம்ம வந்து வீட்டு வேல செஞ்சா நம்மளுக்கு அப்டியே டயேடாயிடுது சின்ன வய்ஸ்ல நம்ம பாட்டுக்கு அழகா வந்து வேல செய்வோ வெளையாடு வோ நல்லா மூச்சு வாங்க வாங்க வெளையாடுவோ வேர்க்கு வீட்ல வந்து அக்கடான்னு சாப்டுட்டு டக்குனு படுத்துன் தூங்கிருவோ ஆனா ஹெல்த்தியாகருந்தோ சின்ன வய்ஸ்ல ஓரளவுக்கு இப்ப நம்ம எங்கப் போய் வெளையாட்றது அந்த மாரி வெளையாட்டு திலியு இல்லாம போய்டுச்சு நம்ம வந்து வீட்டு வாசல்ல வெளையாடுவோ கண்ணாமூச்சி வெளையா டுவோ நொண்டி குதிர இது அது பல்லாங்குழி அப்டி இப்டின்ட்டு நம்ளு அந்த காலத்து வெளையா யாட்டுகள் எல்லா வரிஸ்சையா வெளையாடிகிட்ருப்போ நம்ளுக்கு அது வந்து ஒரு அறிவுத்திறனையு வளத் த்தது உடல் நலமு நல்லாருந்தது இப்ப வந்து எங்க எல்லாமே ஒரு பெரிய கேள்விக்குறியாருக்கு இதுல உங்ளோட கருத்துமா
ஆமாங்கா நீங்க சொல்ற மாதிரி சின்ன வய்ஸ்லலா அம்மா கிட்ட சொல்லிட்டு வந்துடம்னா அந்தஸ் சாப்ட மட்டுந்தா வீட்டுக்கு போவோ அதுக்கப்ற மறுபடியு ஈவ்னிங் டீ குடிக்க போவோ அ நெட் நெறைய வெளையாட்டு வெளையாடி வெளையாடி வெளையாடி சலிச்சி சலிச்சி மறுபடியு மறு புடியு வெளையாடுவோ ஆனா இப்போ வந்து அப்டி கெடையாது இப்பதா வேல செய்றதுக்கே சரியாருக்கே சரி நம் நம்ம பாசங்கதா வெளையாடுவாங்கன்னு பாத் தா அவுங்க ரீல்ஸ்லியே இருக்காங்க நம்மள சுத்தியே இருக்காங்ளேத் தவிர வீட் வீட்ட விட்டு வெளிய போமாட்றாங்க
ஆமா கண்டிப்பாவே
வெளிய அனுப்புனாலு இப்ப இருக்க இத பாத்தா பயமாருக்கு எங்கவ் விழுவாங்ளோ எங்க அடிப்படுமோ அப்டின் சொல்ட்டு அப்பல்லா அம்மா வந்து தேடனாதா இருக்கே அப்டினாப் டுவாங்க ஆ இப்பத்திய அம்மாங்க வந்து பசங்கள விட் ட்றதுக்கே பயந்தா எங்க போய் விழுந்து வாருவாங்ளோ தெரிலியே
ஆமாங்க நிச்சியமாவே இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா எல்லா வந் ஐ டி கம்பெனில வேல செய்றவங்க ஒர்க் ஃபிரம் ஹோமு அது இது அந்த மாதி ரி வேலைகள்ல அவங்களோடு ஃபிஸி ஷெட்யூல் அப்டிங்கறத்னால பிள்ளைகள வெள்ல விட்டா நம்மப் பாத்துக்க வேண்டிய சூழ்நெல அப்டின்ற தனத் தன்னோட ஒரு சோம்பேறி தனத்தால அவ ங்க என்னப் பண்ணிட்றாங்க அப்டின்னாக்க நிம்மதியா வீட்டுக்குள்ள போட்டு கைல ஒரு ஃபோனையோ லேப்டாப்பியோ குடுத்தற வேண்டிது அவங்க பாட்டுக்கு அதுல வெளையாடுவாங்க அவ்ளதா அந்த காலத்துல நம்ம வந்து பொம்மையெல்லா வச்சு வெளையாடுவோ அதாவது உங்ளுக்கு எனக்கு பாத்தீங்கன்னா நம்ம அண்ணனு ங்க அக்காங்க வெளையாடுன பொம்மைங்க நம்ளுக்கு செகனண்ட்ல வரு நம்ம அத பத்திரமா வச்சுக்கிட்டு நம்ளுக்கு அப் பிறமா வர பசங்ளுக்கோ சின்னப் பசங்ளுக்கோ நம்ம அத குடுப்போ அதெல்லா அது ஒரு தனி சொக அதாவது வந்து நம்ம என்ன ப்ரூவ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவோ அப்டினாக்கா அவுங்ககிட்ட இருந்தத விட எங்கிட்ட எவ்ளோ பத்தரமா இருக்கு பாத்தியா எவ்ளோ அழகா அத மெயின்டெயின் பண் ண்ற அத இன்னு கொஞ்ச எப்டி மெருகேத்துன அப்டின்ற அந்த ஒரு பெரும ஜாஸ் சியாருக்கு நம்ம கிட்ட பாத்துக்கிட்டீங்னா நீங்க ஒங்ளோட வெளையாட்டு சாமான்லா எப்டி மெயின்டென் பண்வீங்க
எனக்குதா ஃபஸ்ட்டு கெடைக்கு நா அந்தளவுக்கு எனக்கு மேல அக்கா அண்ணா அந்த மார்லா யாருமே கெடையாது அம்மா சைடு அப்பா சைடு ரெண்டு சைடுமே நாந்தா பெரிய பொண்ணு அதனால எனக்கப்பறந் தா ஆ ஏந் தம்பிங்களுக்கு ஏந் தங்கச்சிங்ளுக்கு அந்த மாதிரி போவோ ஆனா வந்து என் ஏ நா அந்த மாதிரி அவ்ளோ பொம்மல்லா வாங்கி விளையாட்னதெல்லா இல்ல எனக்கு அந்தமே அது மேல அந்த மாதிரிலா எதுவு இருந்ததில்ல ஏந் தம்பிதா நெறைய இந்த மாதிரி காரு ரிமோட் காரு அந்த மாதிரி அவந்தா போவா அவ கேக்கறதா கெடைக்கு இப்போ ஏந் தம்பி வச்சு வெளையாட்ன காரு அவ சின்ன வய்ஸ்ல வாங்கன காரு இப்போ ஏம் பைய எடுத்து வெளையாட்றா
இ இருக்கு இப்போ வந்து பசங்ளுக்கு வந்து என்ன சொல்றது நம்ம இப்பருக்க பசங்கன்னா ஆம் அவுங்க வே வெளியப் போனாலு நம்மளே மனசு வந்து வெளிய அனுப்பனாலு வெளிய உங்களுக்கு வெளையாட்றதுக்கே யாருமே கெடையாது
கண்டிப்பா கண்டிப்பா
ஏனா நம்ம நம்மளாது வெளிய அனுப்றோ அவுங்க வெளியவே அனுப்ப மாட்டாங்க யாருமே அவுங்க எப்பி எங்க எங்க ஊருக்கு போனா எம் பசங்க ஏ வீட்டுக்காரோட அ அக்காப் பொண்ணு அ அந்த மாதிரி தம்பி பசங்க அவுங்க கூடலா சேந்து வெளையாடுவாங்க அது நம்ம வெளையாட்றத பாக்கும் போது நானு வந் து அவுங்கள தடுக்க மாட்டே செரி வெளையாடட்டு பாவோ இங்கதா வந்து ஜெயில்ல இருக்க மாரியேருக் க்காங்க அங்க போனாலாவது கொஞ்ச வெளையாடட்டும் பெயில் கெடச்ச மாதிரி சொல்லிட்டேருப் ப்பே இங்க தாண்டா ஒங்ளுக்கு பெயிலு அங்க போன ஜெயில்தா அப்டின்னு ல்லிட்டு அதே மாதிரி அவுங்ளு வெளையாடிட்டே இருப்பாங்க வரவே மாட்டாங்க நம்ம வலுக்கட்டாய மா கூட்டு வந்து சாப்ட வச்சு அனுப்புனு
ஆமா ஆமா கண்டிப்பா நம்ம வந்து இப்போ ஒங்ளுக் நெனவுருக்கான் தெரியாது நம்ளுக்கு அந்த காலத்துலல்லா நம்ம ஊர்ல திருவிழா நடக்கு அதுல வந்து கையிலியே ராட்னோ சுத்துவாங்க நியாபக இருக்குமான் தெரில அந்த ஜெயின்ட் வீல்லா கை வச்சு இப்டி சுத்துவாங்க அப்பறமா அந்த ஊஞ்சல் மா ரி ஒக்கார வச்சு அதுல ரங்கராட்ன மாரி ஆ ஆமா அதுல்லா வந்து அவங்க அந்த மேன் பவர் யூஸ் பண்ணாலுமே அவங்க வந்து நம்மகிட்ட எப்டி இன்னு கொஞ்ச வேக வேணுமா இன்னு கொஞ்ச வேக வேணுமா அப்டின் கேக்கும்போது நம்ளியே அறியாத ஒரு சந்தோஷ நம்ளுக் குள்ள நல்ல பரவு நிச்சியமாவே கவனிச்சீங்கின்னா அந்த மாதிரி ஒரு சம்பவம்ல் இப்ப நடக்கறதே கெடையாது சுத்தமா யாரு மொதல சொந்த ஊருக்கு போறது கெடையாது போனாலு திருவிழால இந்த மாரி கொழந்தைங்கள விட்றதில்ல
அந்த மாதிரி ஜெயின்ட்விலே இல்லியே இப்பல்லா இல்லியே இப்போ போ நாங்க அ எங்க ஊர் ல்ல திருவிழாலா நல்லாதா பெருசா இருக்கு நல்ல பிரமாண்டமா நடக்கு அப்பதியா வண்டி வேடிக்கல்லா வருமான் தேடுவோம் ஆனா இப்ப இருக்கிறத வந்து ஃபுல்லா வந்து அப்புடியே மாறிருக்கு அ ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி அவுங்ளு அந்தஸ் சாமி வேஷ போட்டுட்டு நல்ல அ தேரெல்லா மாதிரி வெச்சு நல்ல ஒருக் கலரு கலர் ஃபுல்லா நல்ல கலர் கலரா வருவாங்க அதெல்லா பாக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக் கு அந்த மாதிரி ஆ அது வந்து இப்போ எ பசங்க பாக்குறாங்க நாங்க அப்போ அப்டியே டெய்லி கோயிலுக்கு போவோ பாப்போ டெய்லி டெய்லி அந்த மாதிரி கடைய பாக்குறதுக்காகவே போவோ இப்ப அந்த ஒரு நாள் மட்டுதா கடையே இருக்கு அந்த ஒரு நாள் மட்டு கொழந்தைங்கள கூட்டிட்டு போய் காட்டிட்டு வந்துருவோ
ம் ஆ அதே மாதிரிதா நம்ம அந்த காலத்துல பாத்துக்கிட்டிங்கன்னா அந்த கிட்டிப்புலி அப்புற வந்து நொண்டி அப்புற வந்து ஆ ரெ ட்ட குதிர அது இது என்னென்னமோ பேர் வருங்க விளையாட்டுக்கெல்லா கோலி ஆடுவோ ஒ கோலி ஆடிட் டு அதுல நல்லா அப்டியே வெச்சு தூக்கி அடிக்கிறது அந்த கல்லாங்க ஆடுறது அப்புற வந்து பல்லாங்குழி இந்த இது இ பரமப்பதோ அது அதெல்லா வந்து நம்மளே உகாந்துன்னு கையில வரைவோ அப்டி இல்லாட்டி எங் க ஊர்ல சொந்த ஊர்ல பாத்துக்கிட்டீங்கன்னா மண் தர இருக்கு மண் தரையில வந்து என்ன பண்ணுவோ அப்டின்னாக் க கையிலயே கோடு போடுவோ அத அழிக்காம சுத்தி உக்காந்துகுட்டு அழகா நம்பர் போட்டு அதுல பண்ணி அது வந்து அது ஒரு மாதிரி ஒரு நல்ல ஒரு சந்தோஷத்த கொடுக்கு நம்மளுக்கு அரியாத ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கு நி ச்சியமாவே ரொம்ப நல்லா இருக்கு அந்த மாரி வெளையாட்டுகள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு இந்த மாரி உங்களுக்கு ஏதாவது உண்டா இல்ல நீங்க எல்லா கையில பெண்ல பென்சில்ல தா வரைவீங்களா
ஆமா இந்த மண் தர எல்லா எதுவு இல்லைங்க்கா ஆ அப்புறா ரொம்ப வருஷ் ஒ கழிச்சு வெளையாட ஆரம்பிச்சது எப்பன்னு பாத்தா கொரோனாலதா தாயொ தாயோ ராஜா ராணி அந்த மாதிரி அ டீம்ல விளையாட்ணு ஏன்னா எங்க சொந்தக்காரவங்க எல்லாருமே மாமனார் கூட பொறந் வங்க எட்டு பேரு எல்லாருமே அ பொண்ணுங்க ரெண்டு பேரு அவங்கள தவிர மத்த எல்லா அண்ணன் தம்பிங்களு பக்கத்து பக்கத்து பக்கத்து பக்கத்து வீடுதா
ம்
இப்போ நாங்க வந்து ஒருத்தர் வீட்ல ஒவ்வொரு நாள் ஒவ்வொருத்தர் வீட்ல நாங்கள்லா இப்போ வேற வேற ஊர்ல இருக்கோ ஆ அவங்க எல்லாருமே ஒரே ஊர்ல தா இருக்காங்க அப்போ ஒரு ஒவ்வொரு நாள் ஒவ்வொருத்தர் வீட்டுல போய் போய் போய் விளையாடுவு அப்போதா ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துட்டாங்க ஆ ஃபீஸ் கெடையாது அந்த மாரில்லா இருந்தது இல்லையா அப்போ அந்த மாதிரி போய் யி விளையாடிட்டு விளையாடிட்டு வருவோ அதுக்கு அப்போதா வந்து திருப்பி அது விளையாட ஆரம்பிச்சது
ம் நீங்க சொல்ற மாரி அந்த ராஜா ராணி மந்திரி முந்திரி அந்த கேம் ரொம்ப நல்லா இருக்குங்க அதே மா ரி இந்த நேம் பிளேஸ் அனிமல்ஸ் திங்க்ஸுனு ஒண்ணு வெளையாடுவோ அதுலா நம்பளோ ட நாலஜ்ஜு நல்லா வளரு எந்த பேரு ஊரு ஊரு பேரு எழுதுவோ அந்த மாரி பண்ணுவோ அப்புறமா வேர்ட்ஸ் பில்டிங் பண்ணுவோ அந்தாக்ஷரி விளையாடுவோ இன்னொன்னு கொறுக்களிக்கா முந்திரிக்கான்னு ஒன்னு சுத்தி விளையாடுவோ அது ரொம்ப நல்லா இருக்கு நா அந்த விளையாட்டு எல்லா நெனச்சாலே இப்பயே ரொம்ப சந்தோஷமா இருக்குவே நெஜமாவே அந்த மாரி ஒரு காலமு கெடையாது அந்த மாரி பசங்க வெளையாடுறது கெடையாது கண்டிப்
ஆ நீங்க சொல்ற பேரெல்லா எனக்கே புதுசாதா இருக்கு என்ன பேரு. எ என்னமோ இப்பொ ஒண்ணு சொன்னீங்களே கூ
கொருக்கலிக்கா முந்திருக்கா அதாவது பசங்க எல்லா சுத் தி உக்காந்துர்னு ரவுண்டா நம்ம வந்து ஃபிரண்ட் சேசிங்ல உக்காருவோ பின்னாடி கைய வச்சிருணு ஒரே ஒரு கேச்சர் வந்து சுத்தி சுத்தி சுத்தி வரு
அதா எங்க ஊர்ல அது வந்து அந்த கொல கொலையா முந்திரிக்கா அப்டின்னு சொல்லுவாங்க அப்புறோ நாங்க விளையாடுனது வந்து இந்த எஸ் ஓ எஸ். போட்டு ஸ்ட்ரைக் பண்றது பிங்கோ அ இந்த மாதிரி விளையாட்டுலா தா நாங்க வந் அந்த பிஸ்னஸ் அந்த மாதிரி ஆ அது போலீஸ் திருடன் அ அதுதா ராஜ ராணில்ல
ஆ இல்ல போலீஸ் திருடன்றது வேற வெளையாட்டு உண்டு எப்படின்னாக்கா போலீஸ் வந்து என்னப் பண்ணுவ அப்படின்னாக்க திருடனு தீப் ஒன் டூ த்ரீனு சொல்ட்டு ஒரே ஒரு போலீஸ தவர நெறய தீஃப் இருப்பாங்க அதுல வந்து ஒரு ஒருத்த ஒரு ஒரு இடத்துல அந்த பேப்பர ஒழிச்சு வச்சிருனு அவன் திருட்டுத்தனமா முழிச்சுட்டு ஒருத்தனுக்கு ஒருத்தன கம்யூனிகேட் பண்ணும் போது நம்ம வந்து போலீஸா இருந்து தெறமையா அப்டி கண்டுபிடிக்கிறோ அதாங்க பாதி வெளையாட்டு நம்மளா கண்டுபிடிக்கிறது தாங்க அந்த மாதிரி தா
சரி சரிங்கக்கா நல்லா போச்சு இன்னைக்கு வெளையாட்ட பத்தி பேசிட்டு
ஆமா ஆமா ம் கண்டிப்பாவே ஏன்னா இந்த இந்த மாரி வந்து பிசிக்கல் வெளையாட்டு இப்ப இருக்கிற பசங்களுக்கு இருந்து இதுன்னா அவங்க எல்லா பாவ இந்த கம்ப்யூட்டரு சிஸ்டம் லேப்டாப் அதெல்லா வச்சு க்கவே மாட்டாங்கங்க கண்டிப்பா இப்பெல்லா வந்து ஆமா நா தேடிப்பா பாத்தாலுமே இப்பெல்லா யார் வீட்லயு பிசிக்கலா பொம்மைங்க கெடையாது அந்த லூடோக் கெடையாது செஸ்கெடையா யார் வீட்லயுமே இல்ல இப்பல்லா ஏன்னா இருந்தாலுமே வெளையாடுறது இல்ல அதுதா விஷயமே வேற ஒன்னு இல்ல
சரிங்க்கா இன்னைக்கு நாள் நல்லா போச்சு நல்லா தூங்குங்க.
சரிம்மா ஓகேம்மா பாய்மமா பாய் பாய் பாய்